தோழி சொல்லுங்க
எப்படிருக்கீங்க நல்லாருக்கீங்ளா
ஜாலியாதா இருக்குல்ல நானு ரொம்ப பயந்துட்டுருந்தே பரவால்ல எனக்கு என்னமோ நெனைச்சே நானு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கா அப்டினல்லா நெனாச்சே ஓகே நார்மலாருக்கு
ம் கண்டிப்பா அது நீங்க கரெக்டா பேசுனீங்கன்னா ஓகே
ஆ ஃபெஸ்டிவல் ஃபெஸ்டிவல் பத்தி பேசலாம்
ம் கண்டிப்பா நீங்க என்னென்ன பெஃஸ்டிவல்லா கொண்டாடுவீங்க
நாங்க வந்து தீபாவளி பொங்கல் இருக்கர்து எல்லாமே கொண்டாடுவோ என்னென்ன பெஃஸ்டிவல் வருதோ எல்லாமே கொண்டாடுவோ
ஓ சூப்பர் நாங்க வந்துட்டு இந்த இயர் நாங்க எதுவு செலிப்ரேட் பண்ணல கொண்டாடவே கெடையாது
ஏ பண்டிகலெல்லா கொண்டாட்றத்துக்கு தான வந்திட்டுருக்கு நீங்க ஏ கொண்டாட மாட்
இல்ல இல்ல ஏ மாமனார் எறந்துட்டாங்க சோ அதனா செலிப்ரேட் பண்ணக்கூடாது ஒன் இயர்
ஓ ஓகே ஓகே ஓகே மத்தபடி ஸ் அ செய்வீங்க இல்லையா
புரியல
மத்தபடி எல்லா செய்வீங்க இல்லையா இதனாலத்
ஆ மத்தபடி ஆ மத்தபடி எல்லா பண்ணுவோ எல்லா ஃபங்க்ஷனு செலிப்ரேட் பண்ணுவோ ம் எங்கம்மா வீட்ல இருந்தா காலைல எந்திரிச்ச ஒடனே குளிச்சிட்டு தீபாவளிக்கிலா ஆ எந்திச்சி குளிச்சிட்டு சாப்பாடு சிக்கன் அது இதுனு பண்ணுவாங்க சாமி கும்ப்டுட்டு அப்பற அத சாப்டுட்டு அன்னைக்கு ஃபுல்லா சாப்ட்டுட்டேதா இருப்போ அது நல்லாருக் கு காலல எந்திச்சி சப்பாடுலா செஞ்சு வெச்சுருவோ நாங்க நம்ம சாப்டுட்டுட்டே இருக் கப்ப அது கொஞ்ச கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா ஒரு ஒரு நாளுல ஆறு ஏழு தடவையாது சாப்ட்ருவோ
ம்
ஃபஸ்ட் வட அந்திதெல்லா வெச்சு ஸ்டார்ட் பண்ணுவோ இட்லி சிக்கன் கொழம்பு மட்டன் கொழம்பு அப்டினு அதுக்கப்ற மத்யான அதே மாதிரி சாப்புடுவோ
ம்
அது நல்லாருக்கு கூட்டமா உக்காந்து சாப்படற அப்ப ஹாப்பியா இருக்குல்ல
ம் ம் நாங்க தனியா இருக்கனால வந்து காலைலயே எந்துருச்சி வீட்ல சாமியெல்லா கும்ப்ட்டு முடிச்சுட்டு புது ட்ரெஸ் எல்லா போட்டுட்டு ஃபஸ்ட் ரவுண்ட் அம்மா வீட்டுக்கு போவோ போயிட்டு எ பையனுக்கு புடிக்கு ங்றனால நீங்க சொன்ன மாரி எங்கம்மா வடத செய்வாங்க வாடச் கண் கறி இருக்கு சாப்டுட்டு அங்க ஸ்வீட்ஸ் எல்லா ஏதா பண்ணிருந்தாங்னா அதுலக்கு சில குறைகள் எல்லா நம்ம சொல்லிட்டு அப்ற எது நல்லாருக்கோ அத மட்டு நல்லா
ஆனா உண்மையா குறை நிறைலா நம்ம அம்மா கிட்ட மட்டுந்தான நம்ளால
ஆ அதென்னோ உண்மதா
ம் நீங்களே சொல்லுங்க யார்டாது போய் இது நல்ல இல்ல எனக்கு பிடிக்ல அப்டின்னு சொன்னா அவங்களுக்கு எப்டி இருக்கும் நம்ம மகன யாம்மா நல்லாயில்ல மா
ஆஹ் கரெக்டா சொல் போ நான் என் மாமியார்கிட்ட கூட அப்டி சொல்லிருப்பேன்
ஹ் என்னால அப்டி சொல்ல முடியாது
சில இடத்துல சொல்ல முடியாத விஷ்யங்களு நறையா இருக் டிக்கோ எனக்கு இருக்கோ
உஹம் எனக்கு இன்னுமே அவங்ககிட்ட ஏதாவது ஒரு பொருள் கேட்டு வாங்கறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும் போ
ஆஹ்
உம்உ
நால்லாவே இல்லாம எடுத்துட்டு போயிடுங்க அப்டி சொல்லிருவோ ஆனா அவங்க கிட்ட அப்டி டேரக்டா சொல்ல முடியாது நல்லா இருக்கு பட் என்னால சாப்பிட முடியல அப்டி சொல்லிரோம்
பாரவால நல்லடெக்னிக் கிலால இருக்கீங்க நீங்க
இது இல்லன்னா நல்லா இருக்கு பட் எனக்கு சாப்பிட முல்ல டிப்பன்ல கொஞ்சம் போட்டுவச்சுன்னா நா போகும் போது எடுத்துட்டு போயக்கிறேன் எடுத்துட்டு போய் உங்க பையனுக்கே எல்லாத்தையும் குடுத்துடுறேன்ற மாதிரி மைண்ட் வாய்ஸ் இருக்கும் ஆனா நம்ம அதை வெளியே சொல்ல மாட்டோ
நீங்க நல்ல ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பெர்சனா இருக்கீங்க
ஆமா அங்க இருந்து கொண்டு வந்தத இன்னாங்க உங்க அம்மா ஆசப்படி சமைச்சிருக்காங்க சாப்டுங்க சாப்டுங்க சாப்டுங்க அவருக்கே வச்சு வச்சு கொடுப்போம் சரி போனா போதே நம்ப்பாப்ப நம்மளும் ஒண்ணொ ஒண்ணு எடுத்து சாப்ட்டுருவோம்
க
அப்புறோம் தீபாவளிக்கு முடிச்சுட்டு காலையில முடிச்சுட்டு லன்ச்சுக்கு வந்து அங்கதான் போய் ஆகணும் மாமியார் வீட்டுக்கு அவ்ங்க நல்லா பெருசா டிரம்மா பண்ணுவாங்க பேம்மிலி பெரிய பேம்மிலங்கனால குழந்தனாறு எல்லாரும் வருவாங்க அவங்க ஏ என்ன மாதிரி புலம்புறவங்க அங்கேயே இருப்பாங்க இல்லயா அதனால அவங்களும் எல்லாரு வருவாங்க எதவது செய்ந்தாசி எதாவது பேசுவோ பேசிட்டு அதுக்கப்புறோ ஜாலியா இருக்கு ஜாலியா இருக்கும் ஈவினிங் அப்புறோம் எல்லாரு மறுபுடி கிளம்பி என்னோட வீட்டுக்கு வந்துருவோ அப்பா என் அம்மா என் தம்பி எல்லாருமே இங்க வந்துருவாங்க நைட் அப்புறோம் டின்னர் எல்லாம் இங்க பண்ணிட்டு பட்டாசை எல்லா வெடிச்சுட்டு எல்லாரு இ்ங்க ஸ்டே பண்ணுவாங்க அடுத்த நாள் காலையில ஸ்லோவா எழுந்திரிப்போ ரொம்ப டயர்டா இருக்கும் ல்ல எனக் அதனல்லா ஸ்லோவா எந்திரச்சு இரு இருக்கிறதெல்லா சாப்பிட்டுட்டு எல்லாம் அவ்ங்க அவ்ங்க கிளம்பி போயிருவாங்க
ஆஹ் போகறப்ப கஷ்டமா இருக்குல
ற்றோல். லீவா இருந்தா எக்ஸ்டன்ஸ் அவங்களுக்கு வந்து இப்ப தீபாவளிக்கு ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸ் லீவ்ஸ் இங்க எல்லாம் கொடுப்பாங்க எல்லாம் வெளியூறுனால. இங்க வந்து. அந்த ஃபோர் டேஸ் அப்டி லீவ் இருக்கும் தீபாவளிக்கு முன்னாடி ஒரு நாள் பின்னாடி ஒரு நாள் அதுக்கப்புறோ ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்பவந்து. தே டூர் பிளான் பண்ணிட்டு போயிருவோ
நல்லாருக்குல நாங்கெலா அப்படி போனதே இல்ல
அடுத்த நாள் காலைல எந்துருச்சோன எல்லாரு இங்கதா இருப்பாங்க எல்லா டிரஸ் எல்லா பேக் பண்ட்டு வன்ட்டாங்னா இங்க இருந்தே ஒரு வண்டிய புடிச்சு எதாவுது பீச்சு பார்க்குன் கெளம்பி போயிருவோ போயிட்டு அப்றோ ஈவி னிங் வருவோ இல்லனா ஸ்டே பண்றதாருந்தா ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு வருவோ கரெக்டா இருக்கு வரும்போதே எல்லாத்தையு அவங்கவுங்க வீட்ல எறக்கி உட்டுட்டு நாங்க எங்க வீட்டுக்கு வந்துருவோ அப்றோ ரொட்டினா இந்த மாரி வேல ஆரம்பிச்சு
ஆனா நல்லாருக்குல்ல
தீபாளி மோஸ்ட்லி நல்லாருக்கு அப்பற ஆயுத பூஜா அந்த மாரி பூஜா டைம்ஸ்ல எல்லா வந்து யாரு எங்கயு வர முடியாது எல்லாருமே வீட்ல சாமி கும்படறனால அவங்கவுங்க வீட்ல அவங்கவுங்க இருப்பாங்க நாங்க மட்டு சோலோவா எதாவுது டிரிப் போறதா இருந்தா போயிட்டு வந்துக்வோ அந்த டைம்ல
ம் ஹ்
அவங்களையெல்லா கழ்ட்டி விட்டுட்டு போ முடியுன்றனால அவுங்கள எல்லா கழ்ட்டி விட்டுட்டு நாங்க மட்டு சோலோவா போயிட்டு வந்துருவோ அப்பற பொங்கலுக்கு அதே மாரிதா பொங்கலுக்கு எல்லாரு வருவாங்க நாங்களு எல்லா வீட்டுக்கு போவோ
ம்
அப்றோ எடைல எடைல பர்த்டே அந்த மாதிரி பங்க்ஷன் அது மட்டு போய்ட்டு வந்துட்ருப்போ அவுங்ளு வருவாங்க எல்லாத்தோட பர்த்டேவு செலப் ரேட் பண்ணிருவோ அதே மாரி நியூ இயர் எங் ஊர் நல்லா இருக்கு எங்கருந்தாலு ந்யூயர் அன்ன நா வந்து ஜாயின் பண்ணிடுவ
பரவாயில்ல நீங்க அததா எல்லாத்தோடையு டக்குன்னு மிங்குல் ஆற மாரி இருக்கீங்க நா அப்டி கடையாது எனக்கு யாரு கூடமே செட் ஆகாது
இப்டியெல்லா இருக்க கூடாதுப்பா எல்லாத்துக் கூடையு இருக்கணு ஜாலியா இருக்கணு அ ப்பதா வந்து நம்மள பத்தி கவலப்பட்றதுக்கான டைம் நம்மக் கெடைக்காது அப்ப வந்து நம் நம்ளோட இதுவு நல்லா இருக்கு ஹெல்த்து நல்லா இருக்கு இனி ஒரு டைம் நீங் பொறந்து வரவா போறோ சொல்லுங்க செரி பொறந்து வரோனா இருக்கட்டு அது வந்து நீங்ளாதா இருப்பீங்ளா உங்களுக்கு இந்த இதுல இருந்ததெல்லா அந்த டைம்ல நா நெனச்சு பாக்கக் கூட தெரியுமா அப்டின்றதெல்லா இல்ல அதுனால இப்ப இருக்க லைஃப வந்து எப்டி இருக்கோ அத வந்து ஜாலியா கொண்டு போறதோ ரொம்ப சேடா கொண்டு போறது நம்ளோட கைலதா இருக் கு
ம்
அத்னால நீங்க வந்து இருக்குற லைஃப வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க யார பத்தி கவலப்படாதீங்க எப்டி ஜாலியா இருக்க முடி ம்மா அதெல்லா யோசிச்சு பண்ணுங்க
ம்
இப்ப நம்ம வீட்லதா இருக்கோ நம்ளுக்கு நறைய டைமிங்ஸு இருக்கும் அ அதனால அந்த டைம்முல்லா வந்து நம்ம யூஸ் பண்ணணு நால்லா நறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டனேன்னு ரொம்ப கவலப்பட்ருக்கே நறைய நாள் வேஸ்ட் பண்ணிருக்கே இப்பதா யோசிச்சுட்டுருக்கே நா அந்த டைமெல்லா நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிருந்தோன்னா இத விட இத விட பெட்டரா இருந்துருக்கூ இத விட நல்லா இருந்துருக்கூ அப்புடின் அதனால இப்பல்லா ரொம்ப நம்மலேயே நாமே பிஸியா வச்சுக்க ட்ரை பண்ணணும் அப்பதான் கவலப்படறத்துக்காக டைமிங்க் கெடைக்காது
ஓ நான் பிஸியா வச்சுக்கலாம்னு நனைப்பேன் க அடுத்தனாலே டயர்டா ஆயி தூக்கம் வந்து தூங்கிறே
இப்போ தூங்கி எப்பிடி நைட்டு தூங்குவீங்க அ
அது தெரியல அது எனக்கு அப்பிடி தோ வந்துரும்
எனக்கெல்லாம் கொஞ்சம் இப்ப ஒரு மண்நேரம் தூங்கனேனா நைட்டு ஆ பேய் மாதிரி நானே வீட்டுக்குள்ள நடந்துட்டே இருப்பேன் எனக்கு தூக்கமே வராது
ம்
அதனால ஃபுல் அன்ட் ஃபுல் எதாவது வீட்ல வேல பாத்துட்டே இருப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன திட்டுவாங்க எப்ப பாத்தாலும் எதாவது வேல பாத்துட்டே இருக்கேன்னு சொல்ற சொல்றேன்னுவாங்க அதே மாரி எனக்கு ஃபிரெண்ட்ஸ் சர்கிள் நறைய பேர் இருக்காங்க
ம்ம்
எல்லா அப்பறம் வருவாங்க எல்லாத்தோட பர்த்டே செலப்ரேஷன் எல்லாமே பண்ணுவோம் அதே மாரி என்னோட பர்த்டேக்கு எல்லாருமே இங்க வந்துருவாங்க ஜாலியா இருக்கும்
பரவால்ல உங்களுக்கு நறைய பேர் கூட இருக்கனால ஜாலியா இருக்கு அப்டிலா இல்ல நா தனியாவேதா இருப்ப எப்வுமே தனிமை தனிமை தனிமை மட் டுந்தா
தா ரொம்ப தனிமை ரொம்ப நல்லதுதா இல்லன்னு சொல்ல சில டைம்ல நம்ளுக்
ஆனா எனக்கு ஒரளவுக்கு மேல போச்சில்ல இந்த தனிமை புடிச்சிட்டு சுத்தி யாராது இருந்தாலே எனக்கு ஒரு மாரி எப்படா கெளம்புவீங்க வீட்டுக்கு போங்க அந்த மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சி யாராச்சு வந்தாங்கனாலே எப்போ இவங்க கெளம்புவாங்க அப்றோ வெயிட் பண்ணிட்டே இரு ப்ப ரொம்ப நேரம் அவங்க எனக் அ ப்டி ரிலாக்ஸ ஏதோ சொர்க்கத்துல இருக்கற மாரி ஃபீல் ஆகு
நம்ம வீட்டுக்கு அப்படி அ எ எங்களுக்கு இப்ப தனியா இருக்கனால அப்படித்தா அ ம் நீங்க சொல்ற அளவுக்கல்லா இருக்காது அ இப்பல்லா நா யோசிப்பே யாராவ்து ரெண்டு நாள் வந்து இருந்தா நல்லா ருக் க்குமே அப்டின் தா நா நெனைக்கிறே
உம்
அது வந்து ரொம்ப நாளைக்கெல்லா அந்த தனியா எல்லா இருக்க முடியாது நம்ளுக்கே ஒரு ம் என்ன சொல்றது ஒரு மாதிரி இருக்கு
எனக்கு அப்படி இல்ல இப்போ எங்க அம்மா வீட்ல இருந்தோ அந்த மாரி ரி யாராச்சு வந்தாங்கன்னா இல்ல எனக்கு தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா ஜாலியா இருக்கு யாருனே தெரியாதவங்க வர்றப்ப நெறைய கூட்டமா வர்றப்ப ச்ச் நம்ம அவுங்க முன்னாடி அமைதியா நின்னுட்டே இருப்போமா அப்டி நின்னுட்டே இருக்குறப்ப எனக் ரொம்ப ஒரு மாரி அன்கம்ஃபடபுளா இருக்கூ ரொம்போ
கால் கட்டாக போதுன் நெனைக்கற டென் செகண்ட் டென் லெவன் மினிட்ஸ் ஆயிடுச்சு நா உங்களுக்கு கால் பண்றே
நன்றி தோழி